ரோஸ் நல்லா இருக்கீங்ளா
அட இல்லீங்க ம் நா நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நல்லா இரு இருக்கெ மதியோ
ஓ நா பண்ணீர் இல்ல
ஆ மதிய சாப்ட்டாச்சு மதியோ சாப்ட்டு இந்தா ஈவினிங் போய் டீ போட்ற டையோ வந்துருச்சு
ஓ சரிங்க சரிங்க சிஸ்டர்
மதியோ என்ன சாப்
மதிய வந்து பருப்பு சாதோ செஞ்சி சிஸ்டர் நா அரிசி பருப்பு சாதோ செஞ்சு எக்கு வந்து பாயல் பண்ணி இல்ல பருப்பு சாதம் செஞ்சு ஆ செஞ்சுட்டு எக்கு வந்துட்டு பாயில் பண்ணிட்டே சிஸ்டர் நானு ஆ ஆமா சிஸ்டர் நா பேசுறது உங்களுக்கு க்ளியரா கேக்குதுங்களா
ஆ கேக்குது சிஸ்டர் நா பேசுறது உங்க்ளுக் கேக்குதுங்களா
ஆ கேக்குது பட் லேட்டா எனக்கு வந்து ரீச் ஆகுது நீங்க பேசுறது எனக்கு நா பேசுற உங்களுக்கு லேட்டா ரீச் ஆகு மாட்டு உங்களுக்கு
அப்டி இல்ல உங்களுக்கு இ இப்ப நல்லா கேக்குதுங்ளா
ம் இப்ப கேக்குது இப்ப நா பேசுறது உங்களுக்கு உடனே கேக்குதுங்களா இல்ல கேக்குது கேக்குது
உடனே கேக் கேக்குது ஓகே ஓகே ஓகே மதிய பருப்பு சோறு வச்சு முட்ட முட்ட வச்சு எல்லா சாப்டாச்சுங்களா
ஆ சாப்ட சிஸ் இன்னு வெளி முடிப்பு சாயந்தரத்துக் வந்து இட்லி இட்லி தக்காளி குருமா வைக்கலானு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இன்னு ரெடி பண்ணல இப்பதா வந்து தேங்கா வந்து கட் பண்லான்னு எடுத்து வச்சிருக்கே நானு
இப்பயே நைட்டுக்கு ஆரம்பிச்சுட்டீங்களா அஞ்சரதா ஆகுது நானு இப்பதா படுத்துட்டு எந்திரிச்சு ஒரு ஆர்ற போல டீய போட்டு குடிச்சுட்டுதா அப்டி நைட்டு வேலய ஆரமிப்போ
ஆ இல்ல சிஸ்டர் நாங்க லேட்டா ஏழு மணிக்குதா பண்ணுவே நானு இன்னைக்கு கொஞ்சோ சந்தைக்கு போற வேலை இருக்குங்களா ஏனா தம்பி இருக்கா கொஞ்சோ ஒன்ற வயஸ் கொழந்த இருக்குங்ளா
சேரி சேரிங்க உங்களுக்கு ஒன்ற வயசு கொழந்த இருக்கா எங்களுக் ரெண்டு வயசு இருக்கு ரெண்டு வயசுல பாப்பா இருக்றேங்க இப்பதா படித்து தூங்குறா அவன் அவன் தூங்கும்போதுதா இந்த ஒர்க் பண்ண முடியு
ஆ ஏ பைய வந்து பாத்தீங்கன்னா ஒன்ற மணிக்கு படுத்து மூன்றைக்கு இங்கதா எழுந்தாரங்களா அவரு எழுந்ததுக்கு அப்றந்தா கொஞ்சோ பால்சோ தயிர் பால்சோர் மாரி கொடுத்துட்டு அவர இப்பதா குளிக்க வச்சுட்டு முட்ட ஒரு முட்ட கொடுத்த நானு சரி இப்போ பால் கொஞ்ச காய்ச்சி கொடுக்கலா சரி கொஞ்சோ ஈவினிங் கொஞ்ச மார் க்கெட் வரைக்கு நாங்க போணுங்லா சரி கொஞ்சோ கொழம்பு எல்லா வச்சுட்டு போயிட்டோம்னா கொஞ்சோ வந்து வெஜிடபிள்ஸ்லா எடுத்து வக்கிற வேலை இருக் ங்களா அதா செரி செஞ்சு வெச்சட்டோம்னா அவன தொட் கொஞ்சொ ஏழு மணிக்கீங்கும்போது அவனுக்கு ஊட்டி விட்டுட்டோம்னா இங்க மார்க்கெட் வந்து பக்கத்துலதா இருக்கு இவங்கள ஒரு ஏழ்ர மணிக்கு போல போய்க்கலா அப்டின் சொல் அப்டிங்கறனால கண்டி ஆ அ நம்ப வேலய வந்துட்டு முடிச்சுட்டு போனோம்னா நமக்கு கொஞ்சொ ஃப்ரீயா இருக்கு
ஃப்ரீயா இருக்கு நானு அப்படித்தா வெளிய போறதுனா வீட்ல எல்லா வேலையு பாத்தரம் மொத கொண்டு கழுவி வெச்சுட்டு சாப்பாட்ல்லா ரெடியா எடுத்து வச்சு ட்டு போயிடுவே வந்தா சாப்புர்றோ படுக்கறோ அப்டிங்கற வகைல வந்து திரும்ப வீட்டு வேலை பாக்கனுனா ரொம்ப டயர்ட் டா ஆயி போயிருது
கண்டிப்பா கண்டிப்பா அதுவு இல்லாம சிஸ்டர் இவன வெச்சுட்டு வந்துட்டு இவ ஃப்ரீயா இரு க்கும் போது நம்ப பண்ண முடியு இவ கொஞ்ச இப்ப விளாண்டுட்டு இருக்கானா இப்ப கொஞ்ச விளாண்டுட்டு இருக்கானா அவங்கப் பா கூட விளாண்டுட்டு இருக்கானா அதனால சேரி கொஞ்ச கொஞ்ச வேலைய பண்ணி கிலா இப்ப கொழம்ப மட்டு வச்சுட்டோம்னா இட்லி கூட நம்ப ரெடியாகிட்டு ஒரு ஆற்ர மணிக்கு ஊத்தி ஊட்டிட்
ஊத்திட்டோம்னா முடிஞ்சு வேல வேல
சரி ஓகே கொஞ்ச இவனுக்கு கொஞ்ச நேரமா ஏழு மணிக்கு குடுத்தரலா
ஆ கொழந்தைக தூங்கும் போது இந்த டைம் வெச்சுதா நம்ம பாக் பிக் பாஸ் மாரி டையம் வச்சுதா வேல பாக்கற மாரி இருக்கு ஆ எங்களுக்கு அதே கொடுமதா நமக்கு நைட்டுக்கெல்லா மாவுருக்கு ஒரு தம்பி இருக்கா அவ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அப்புற பாப்பா இப்ப இவளுக்கு ரெண்டு வயசாச்சு அவ இப்பதா ஸ்கூல் விட்டு வந்து வெளிய வெளாட போயிருக்காங்க பாப்பா தூங்குறாங்க
ஓ சேரிங்க தம்பிக்கு எப்டி ஹோம் ஒர்க்லா பண்ணி குடுக்கணுங்களா
ஆமா அவ எந்திரிக்க ஆற்ர மணிக்கு டீய போட்டு குடிச்சோனா ஒம்போது வரைக்கு எங்க வீட்ல ஒரே கலவரமாதா இருக்கு ஹோம் ஓர்க் அவரு சொல்லி வெக்கிறதுக்குள்ள உயிரே போயிடு கண்ணே கவிதானு எழுதுனா மண்ணே கவிதான்னு எழுதுவாரு
ஓ இந்த மாரி இதெல்லா இருக்குங்களா அவர்கிட்ட பரவால ரொம்ப வாலா இருப்பாராட்டுக்கு உங்க பைய
ஆமா அய் அய்யோ ஏ கேக்குறிங்க சேட்டையா ஹோம் ஒர்க்கே பண்ணவே அவனுக்கு புடிக்காது ஆனா எக்ஸாம்ல எப்படியோ மார்க் எடுத்துருவா ஆனா அவருக்கு ஹோம் ஒர்க் உக்காந்து படிக்க புடிக்கல புடிக்காது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா படி படிக்கனூனு சொல்லுவே ஒரே கூத்து அடிதடியுமா இருக்கு புக்கு பறக்கு நோட்டு பறக் கு அவெ அழுக நா அடிக்க கத்த பக்கத்து வீட்டுக்கார்லா கேட்ட தொறந்துட்டு வந்துருவாங்க என்ன இப்டி படிக்க வச்சண்ட்டு அந்தளவுக் ஆகி போயிடு எங்க வீட்ல மார்க்கெட்டு ஒங்களுக்கு பக் பக்கத்துல இருக்கு வீ வீக்லி ஒன்ஸ் தேவையான காய்கறிலா போய் வாங்கிட்டு வந்துருவீங்களா
ஆ ஆமாங்க சிஸ்டர் இல்லிங்க சிஸ்டர் நா வந்து மார்க்கெட் போனேனா வந்துட்டு இப்ப நம்ம அனா ஒரு டென் டேஸ் வந்துட்டூ டூ வீக்ஸ் இதுவரைக்கு அந்த வெஜிடபுள்ஸ் வச்சுப்பேனா நானு
செரி செரி நீங்க ஜாயின் ஃபேமிலியா இருக்கீங்களா இல்ல தனி குடுத்தனமா இரு
இல்ல சிஸ்டர் நாங்க வந்து தனி ஃபேமிலிதா நானு ஹஸ்பண்ட் கொழந்த நாங்க தனியாதா இருக்கோ மாமியார் வீடு பாத்தீங்கனா இங்க இருந்து ஒரு பத்து நிமிஷ வாக்அப் டிஸ்டன்ஸ்லதா இருக்கு சேரி நாங்க வந்துட் இப்ப சேரி நாங்க தன் நாங்க டூ வீக்ஸ் ஒன்ஸ்தா நாங்க வெஜிடபுள்ஸ் வாங்குவோமே நாங்க வா வாங்குறதே நெறைய வாங்கிப்போ நாங்க எடைல தல அப்டிங்கும் போதா நாங்க நெக்ஸ்ட் வீக்கு போவோமா இந்த டைம் நா ஊருக்கு போயிட்ட அம்மா வீட்டுக் போய்ட்டு வன்டேனா அதால செரி ஓகே சரி வெனஸ்டேதா வந்து மா சந்தைங்களா செரி அங்க போய் வாங்குனா கொஞ்சொ ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதனால அங்கேயே போய் வாங்கிலான்ட்டு சிஸ் திருப்பி ரெண்டு நாள் வந்து ச மூணு நாள் வந்து அப்டியே சம
ஓ ஒரொரு ஊர்லயு எங்க அம்மா ஊர்ல அப்டிதா திங்கெழம சந்தப்போடுவாங்க ஆனா என்ன மேரேஜ் பண்ணி குடுத்த ஊர்ல வந்து புதன்கெழமை தா சந்த போடுவாங்க அங்கதா போயி எல்லா வாங்கி இப்போ இப்போ இங்க வந்து எல்லாமே தள்ளுண்டில வித்திட்டு வருவாங்கல்ல காய்காரவங்க அவங்கள்டயு நாங்க வாங்கிக்றோ கொஞ்ச ஃப்ரெஷ்ஷா தா இருக்குது பழகிக்கிறாங்க நெறயா கொஞ்ச நல்லா நமக்கு அனுசரிச்சு குடுக்குறாங்கன்ட்டு காய்காரம்மாட்ட எல்லா காயூ வாங்கிக்கிறது நாங்க ஒரு நேரோ காசு இல்லைனாலு ஓ கே அப்டின் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கள்ள
ஓ சரிங்க சரிங்க சிஸ்டர் நானுமே பாத்தீங்கனா இங்க வந்து வீட்டு பக்கத்துல பாத்தீங்கனா சிஸ்டர் வெங்காயோ சின்ன வெங்காயோ பெரிய வெங்காயோ பூண்டு அந்த மாரில்லா கொண்டு வருவாங்க வெஜிடபிள்ஸ் பாத்தீங்னா முன்னாடி நாள் முன்னாடி கொண்டு வந்துருந்தாங் பட் இப்ப வந்து கொண்டு வரதுல்ல கொண்டு வந்திருந்தா கூட வாங்கிப்ப அதில்லாம பக்கத்துல வந்து ஒரு மல்லி க கட இருக்குங்ளா அந்த மல்லிக கடைல வந்துட்டு ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ் தா விப்பாங்க நமக் எவ்வளவ் வேணுமோ அவ்ளோ நம்ம வாங்கி ளாங்ளா வாங்கிக்ளா சரி அங்கே வந்துட்டு வாங்னா நம்ம கட்டுப்படியாக மாட்டீகுது ஒரு கால் கிலோ பாத்தீங்னா கேரட் பீன்ஸ் வந்து கால்கிலோ என்மோ வாங்கனாரு அதுவே வாய்ங்களானா பிரஷ்ஷா தா இருக்கு நம்ம சந்தைனு நம்ப
இருந்தாலு சந்தைல வாங்கணம்னா அது எதுவுமே வில கொஞ்சோ பரவாயில்லாம தா இருக்கு
இப்ப ஏனா வந்து ஒரு தட்டு பத்து ருபா
ம் கூறு கூறு சொல்லுவாங்க ஒரு கூறு பத்து ருபா அந்த மாரி சொல்லுவாங்க
அதே மாரி மூணு கூட வந்து ஐம்பா ஐம்பது ரூபானு விக்குதுங்க நம்ம தேடி நமக்கு புடிச்சது எல்லாம நம்ம ப்ரெஷ்ஷா வாங்கிக்கலா வாங்கி நம்ம
வாங்கிக்கலா வெலயு கொஞ்சோ தோதாருக்கு காய்கறி கடைல வாங்கும் போது அதுக் கொஞ்ச இதாதாருக்கு
கண்டிப்பா சிஸ் அதனால் நா என்ன பண்ணுவேனா வந்து வெங்காயல்லா நா இங்கேயே வரவங்ககிட்டயே நா வாங்கி வெச்சுப்பே மெயின் வந்து தக்காளி காய்கறி கீர தம்பிக்கு பழோ இந்த மாரிக்காக மட்டுந்தா நா வந்து நா வந்துட்டு சந்தைக்கு போயி நா வாங்வே சிஸ்டர்
சரி தம்பி நல்லா பேசுவாருங்ளா ஒன்ற வய்சு ஆயிடுச்சே பேசுவாரா நல்லா
ஆ அந்த அளவுக் பேச மாட்டீங்றா ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்த மட்டு சொல்றான் பேச ட்ரை பண்றான் ஆனா நடக்கறதெல்லா நல்லா நடக்கறா இங்கிட்அங்கிட் நல்லா ஓடுறா அதது அட க்க முல நம்மனால உங்க பாப்பா நல்லா பேசுவாலா
ஆ அப்ப நல்லா பேசுவாங்க ரெண்டு வயசு ஆகுது
ஓ செரி செரிங்க சிஸ்டர்
பொண் பெண் கொழந்த எப்போமே சீக்கிரம் பேசிட்டு தா சொல்லுவாங்க சிஸ்டர் ஆம்பள புள்ளைங் தா லேசா பேசணங்கட்டு ஆமா என்னோட பைய்யனே வந்து மூன்று வயசு ஆயுமே வந்து கொஞ்ச ரொம்ப ஸ்லோவா தா பேசி அதுக்கப்றோ ஸ்கூல் பால்வாடி இந்த மாரி கூட்டிட்டு போனா தா நல்லா பேசனாரு ஆனா பாப்பா வந்து ஒன்ர வயசுல நல்லா பேசிருச்சு
இல்ல சிஸ்டர் நம்ப கொழந்தைகள்கிட்ட வந்து பேச்சு குடுக்கணு அப்டின் சொல்வாங்க அப்பதா வந்து கொழந்தைங்க வந்து பேசுவாங்க
குடுத்தனமே எங் தம்பி வந்து ஜாயின் பேமில நாங்க ஃபர்ஸ்ட் இருந்தோ பத்து பேரு இருந்தாங்க வீட்ல எல்லாருமே பேசிக்கிட்டே இது பாஸ் இருந்தோம் அப்பலாம் வந்து அந்த அவனுக்கு பேச்சு வரவே இல்ல மூன்ற வயசுக்கு மேல தான் வந்துச் சி அப்ப தா சொன்னாங்க இல்ல என்ன இருந்தாலும் இந்த ஆம்பள கொழந்த வந்து லேட்டா தான் பேசும் பெண் கொழந்தைகள் சீக்கிரம் பேசிறாங்க அதுக்கேத்த மாரிதான் இருந்துச்சு அப்பயு
செரிங்க செரிங்க சிஸ்டர்
இப்ப அதா தம்பி அப்பா அம்மா அதெல்லாம் பேசுவாருங்களா
ஆ அப்பான் அதெல்லாம் சொல்றாரு அப்பால்லா அதெல்லா ஒரு பத்து மாசத்துலயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்பா அம்மால்லா சொல்றாரு தாத்தாம்பாரு பாட்டி ஆ எதோ அப்புறமேட்டுக்கு ஓரளவுக்கு அவனுக்கு என்ன வார்த்த வருதோ அத தான் சொல்லுவான் காசுன்னு சொல்லுவான் ஆ குட்டி குட்டி வார்த்த அந்த கடைசி வார்த்தெல்லா நல்லா அழுத் தி சொல்லுவா மொத சொல்ற வார்த்த நமக்கு புரி அவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருங்குறது நமக்கு புரிய மாட்டிக்குது
ஆ அவப்பாட்டுக்கு பேசுவாரு நல்லா இருக்கும் இந்த பீரியடு வந்து கொழந்தைகள்ட்ட வந்து இந்த மழலை பேச்சு வந்து ரொம்ப அழகா இருக்கும் கதா புதான் அதுக பேசுறது நல்லா அழகா இருக்கும்
சேரிங்க சேரிங்க சிஸ்டர்
நைட்டுக்கு இனி போய்ட்டு வந்து ச பாப் பாப்பா சாப்டவே மாட்டாங்க சிஸ்டர் ரொம்ப வர ஒல்லியா தான் இருப்பாங்க
எல்லா புள்ளைங்களும் அப்டித்தான் நட்டுக்கு என் பையனும் ஏன் என் பையனுக்கு அதே பிரச்சனை சாப்புட மாட்டிக்கிறான் அது மொபைல மொபைல காம் காமிச்சா கூட என் பையனுக்கு பாத்தீங்கனா வச்சுக்கோங்க சாப் சாப்பாடு உள்ள எறங்காது அந்த அளவுக்கு தான் சேட்ட பண்றாரு குறும்பு சரியான குறும்பு
ஃபோனு தம்பியு ஃபோன் கேப்பா ஃபோனுக்கு ரெண்டு பேரும் சண்ட போட்டு ஃபோன அடிச்சி கீழ போட பாப்பாக்குனா கம்பல்சரி ஃபோன் குடுத்தாதான் சாப் ப்புடு என்ன பண்றது சாப்புணுமே இதுக்காக நாலு வாய் ஃபோன ட்றாத உங்க தம்பி ஃபோன் பாத்துதா சாப்புடுவாரா
கண்டிப்பா அவருக்கு பசி வந்து அவருக்கு பிடிச்ச இந்த தயிர் சாப்பாடுன்னா வந்துட்டு மொபைல் கேக்க மாட்டாரு ஓரளவுக்கு நாலு வாய்னாலு அவர் வாங்கிப்பார் அவரு இதே வந்துட்டு மத் சாப்பாடுனா வந்துட்டு வாய திற அழுத்தி புடிச்சு கால்ல ரெண்டு கைய புடிச்சு ஊட்டுறதா தான் இருக்கும் அப்படியே நம்ம ஊட்னாலுமே பாத்தீங்கன்னா உடனே வாந்தி எடுத்துடுவாரா மீறி குடுக்க கூடாது அவருக்கு
ஆ ஆமா அப்படிதா செய்து அதான் எங்க பாப்பா பேசுதுங்க ட்டு வேணாம் பிடிக்கல வேணா புடிக்கல அப்படின்னு தெளிவா அவுங்க சொல்றாங்க சிஸ்டர்
ஓ செரிங்க செரிங்க சா அதுமே என் பையன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மொத வாய் ஒரு ரெண்டு வாய் வாயில வச்சதுக்கு அப்புறம் அவன் டேஸ்ட்டு பாரு புடிச்சிருந்துச்சினா அடுத்த வாய் வைப்பாரு பிடிக்கலைன்னா நீ என்னதான் தலைகீழ நின்னாலும் தொடவே மாட்டாரு மீறி வச்சு வைக்க வைக்க துப்பிட்டே இருப்பாரு
போட மாட்ட அப்படின்றுங்க
கண்டிப்பாக்கா ஏன்னா இப்ப இருக்க பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா சரியான குறும்பு நம்ம என்
குறும்பு டேலண்டட் நமக்கு மேல இருக்கும் ருசி கரெக்ட் ட்டா பாக்குங்க நாலா இன்ன வரைக்குமே எது குடுத்தாலும் சாப்ட்டுக்குவ உப்பு இருந்தாலும் இல்லாட்டி சக்கர இருந்தாலும் இல்லாட்டி ஆனா இந்த பிள்ளைக அப்படி இல்ல நைட்டு பத்து மணிக்கு பாலாத்திட்டு வந்தாலும் ஹார்லிக்ஸ்ல சக்கர இல்ல போய் ஆத்திட்டு வாம்பா என் பையன்
அதான் அதான் பாருங்க இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாலு அடக்கம் முல்ல நல்ல அறிவுங்களா நம்ம என்ன சொல்றங்கறத இது பண்றாங்க சேட்ட பயங்கர சேட்ட இப்ப இருக்க பிள்ளைங்களா ஒன்னு அந்த காலத்துல வந்துட்டு ஒரு அம்மா பாத்தீங்கன்னா அஞ்சாறு பிள்ளய வந்து வளத்
ஆமா இந்த காலத்துல ஒரு புள்ளய வளத்தறதுக்கே பத்து அம்மா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அவ்ளோ பேரு தேவைப்படுறாங்க ஏன்னா
ஏன்னா இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லா வந்து ரொம்ப வந்து சேட்டை குறும்பு அது என் பையன பாத்தீங்கன்னா காலையில ஒருன்னு காலையில எந்திரிச்சாருன்னா இப்ப நம்ம மதியம் ஒரு நேர தா தூங்குறது எடயில தூங்குற வேலையே கிடையாது நைட்டு பாத்தீங்கன்னா பதினோரு மணி பன்ரெண்டு மணியா இருக்கு ஆ ஓகே சிஸ்டர்
ஓகே ஆ வணக்கம் சிஸ்டர்